ஆ கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்க நீங்க
நன்றாக உள்ளேன்
உப்பு இல்லண்ணா புரியல என்ன அர்த்த ஹலோ தா சொன்னே நல்லா இருக்கியா கேக்கல
ஹலோ
ஹலோ
கேக்குதா
கேக்குது
என்ன பண்றீங்க
சும்மாதான் நீங்கதான் பத்து நிமிஷம்னு சொன்னீங்க நீங்கதான் எங்க போனீங்க தெரல சோ நீங்க தா சொல்ன்னு
அதோட சாப்பாடு போட்
அது சாட போறன்னு சொல்ல வேண்டியதான
கடைக்கு போய்ட்டு அப்பளம் வாங்கிட்டு வர சொன்னாங்க
அப்பளமா என்ன அப்
ம் மருகுற அப்பள
அது தா சாப்டுவீங்களா
அப்படி இல்ல வத்
கலாய்க்கிரி ங்கலா
இல்ல
அது கூட தெரியா மா இந்த ஊர்ல எதுக்கு நா இருக்கணு சொல்லுங்க
இல்ல அஞ் சைடு லா தெரியாது அதுக்தா கேக்குறே இல்ல விவசாயமே நேருன்னு தெரில பச்சைக்கலல இருக்கு பில்லுங்க அதான் விவசாய இன்றிங்கோ
இல்ல என புரியல
விவசாயன்னு சொன்னீங்களே
நா எப்ப சொன்னே என்னிக்கி
விவசாயம்னா என்னன்னு கேட்டீங்களே
அப்புன யாருன்னு தெரிஞ்சுச்சு
தெரியாம பேசின இருக்கல்ல
இல்ல அதெல்லா நா கே்கல அப்ப நா யாருன்னு தெரியு
யாரு நீங்க நீங்க போன கால் பேசல நீங்க
ஆமா
அதா சொன்னே நீங்க தான சொன்னீங்க விவசாயோ வேளாண் பத்தி
அப்ப நா விவசாயம் பத்தி பேசுனது ஏ
கழனி பத்தி சொன்னேல்ல நா மரத்தடில ஒக்கான்னு இருக்குறே கழனில மா மாடு பத்தினந்துங்க தம்பி ஆ ஒங்க தம்பின் சொன்னீங்கல்ல மேற கேட்டது அல்ல ரெண்டு தம்பி இருந்தாங்க ஒங்க தம்பி
அப்போ எது வெள்ளியா இருக்கோ அது என் தம்பி
ஆ நா வெள்ளையா இருக்க அது யேன் தம்பி ஒன்னு வெள்ளயாருந் து ஒண்ணு ப்ளக்கா ப்ளாக் அண்ட் லைட் ஒயிடாருந்து
அப்ப அது யேன் தம்பியா அது நோ தப்பு தவறான செயல் ஓகே
அதா ஒண்ணு வெள்ளயா இருக்குது அது எ எங்க தம்பியாச்சு அப்ப இன்னொன்னு இருக்குது ஒங்க தம்பி தான ஏ ச கோஸ்
நீங்க வெள்ள நீங்களே சொல்றீங்ளா
நா வெள்லாமே நா வெல்ல நா சொல்லாம யார் சொல்ணும்
ஏ
அப்டி சொல்றீங்களா
அப்படிதா சொல்ல வார
புரிஞ்சிச்சு ஜ ஒடம்பு எப்டி இருக்கு
பரவால இப்ப நா கேட்டீங்ளே பெரிய விஷ்யோம்தா
அப்டி இல்ல இல்ல நா எல்லாருமே கேபேன்
பேசும்போது ஒரு வார்த்த ஒடம்பு எப்டி இருக்கு அப்டின் கேட்டாலே போதும் சோ அதுவே சந்தோஷமா இருக்கும்ல்ல மத்தவங்களுக்கு
ம் ம்
வேணானா அரசி இப்பதிக்கு ஓகேயா
ம் இப்திருப்பி ஹாஸ்பெட்டல் போணுமா
மட்டு போட்ருக்கே டேப்லெட் போட்டு செரியாவ்லனா ஃபோன் தா பண்ண முடியாது பத்து குளுகோஸ் தா ஏத்துனு ஏ ஒடம்புக்கு
ஹாஸ்பிட்லு எங்னா போங்க
ஹாஸ்பிட்ட ஹாஸ்பிட்லா தா நானு திரியிறே
ஆ
என்ன பண்றது செரியாக மாட்டுது
இது என்னென்னு பாருங்க சும்மா வந்துனே இருக்கு த்து வருதுல்ல பொழுதெல்லா
சேர்தா நா சீக்ரமா சாப்ட மாட்டே லேட்டா தா சாப்டுவே
அப்டிலா சொல்லாதீங்க அச்சசோ கஷ்ட்டமா இருக்கு நம்மனா சொன்னோ ஒங்ககிட்ட தமிழ் தமிழ்நாட்டுல எதாச்சு ஒண்ணு வாய்ந்து காட்ணுன் சொன்னல
ஒங்களோட கண்டிப்பா காட்ணு அது
ம் நம்ம வந் நம்ம பொறந்தது வளந்ததுலா ஒரு சாதிங்களா
அப்ப நீங்க என்ன சாதிக்க போறீங்க
நெனச்சு பாருங்க ரெண்டாயிர்த்தி நாப்பதுல நா சீ எம் ஆ இருப்பே அ அ சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல இது சிந்திக்க வேண்டிய விஷயம்
ஓக்கே.. அ ஓகே நா சிரிக்காம கொஞ்சோ சிந்திக்கிறே ஆ செரி ஓகே ஓகே அப்ப விட் விஜயோட பைய யாரு அவ என்னா பண்ணுவா வெட்டியா இருப்பானா
விஜய் மாரி நா வருவ இப்போ நா ஒன்னு ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸ்ல ஆக்டிங் எருங்குவ
ஒரிம்ஷோ இருங்க
உம்
கொஞ்சருங்க
ஆ சீக்கிரோ இது இல்ல, லைன்ல இரு வெயிட் பண்ண கூடாது இந்த ஆப்புல அதுதா
ஹலோ
உம் சொல்லுங்க சொல்லுங்க கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
உம் என்ன அலோ உம் சொல்லு சொல்லு பாலிடிக்ஸ் பத்தி இதுல பேசக்கூடாது போல
ஆமா
உம் காலேஜி போனீங்களா இன்னைக்கி
ஆ போல
யேன்
ஆ வர்டா, ஒர்நிம்சமிருங்க
ம்
ஆ வர்டா
ஹலோ ஒன்னு தானே, இந்தடவ பதினொன்னு போயிக்கிதுடா பாவி
தெலிந்தோ ஹலோ சொல்லுங்க
உம் காலேஜ் போனீங்களா
போலங்க நீங்க
நாங்க தா முடிச்சுட்டுமே
ஓ எப்போ
தோ இந்த வருசோ தா உம் நீங்க
நாங்கனா
நீங் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க கேக்குற
லா தா படிக்கணுங்க
ஓ லாவா
ஆமா
ஓகே ஓகே பரவால்ல ஏதோ ஒன்னு அப்ரோ லைஃப்லா எப்படி போகுது உங்களுக்கு
உம்
நல்ல போதா
உம்
ஜாலியா
உம்
என்ன உ பத்தி கேட்டண
பாடுபே சாப்பிர்ற
ச்சு கொஞ்சம் பேசிட்டு சாப் பேசிட்டு சாப்பில்லாம் கொஞ்ச நேரந்தா
அப்ப ஒயிட் பண்ணுவீங்ளா
இல்ல பேசிட்டு சாப்பல்லா வெயிட் பண்ற
ஆ சேரி சேரி
உம் கேக்குதா லைஃப்ல எப்டி போது
உம் உம் உம்
லைஃப்ல எப்டி போது ஹலோ ஆ கேக்குதா இரு கொஞ்ச நேர கழிச் சாப்டுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்
இவேற எத்தெத்து போட்னுருக்கறாங்க
நீ வேல செய்றன் கொஞ்ச நேர கழிச் சாப் சாப்டுங்க கரெக்டா இன்னு இன்னு ஒரு த்ரீ டூ மினிட்ஸ்த அதுக்கப்ற போய் சாப்டுங்க
அது இருக்கு நீங்க பேசுங்க நா உம் உம் சொல்றே
லைஃப்ல எப்டி போது
உம்
தினேஷ்லா எப்டி போது
நல்லா போது நல்லா போது
உம் உம் வாய்க்கல நம்ம எது எதை நோக்கி பயணிக்கிறமோம் அதை நோக்கியே பயணிக்கின்றோம் மேலும் அதை சுமந்தால் அதுலா வாயில் கஷ்டம் தே எதாச்ச சொல்லேந்த்ச்சு எதாச்சு பேசி
பானிப்புரி சாப்பற வேண்மா
காரமா இல்லியே உப்பு இல்ல போலியே
கம்ப்பெனி தாலி
உப்பு இருக்கா
உஹு
ஆ பானி இங்கிரி சாப்ட மாட்ட திப்பானா வயிரு ஃபுல்லாருக்கு அப்புற ஏதாச்சு சாப்ட்டு ஏதாச்சு பண்ணினிருக்கணு வெளில சாப் ப்பில்ல இன்னு இதுக்கப்பதா சாப்பிண்ணு காலேஜ் முடிச்சுட்டே நாளைக்தா போனு காலேஜுகி தி ஆ ஆ இல்ல இல்ல கிளாஸுக்கு எதனா போனு நம்லே எதோ ஒன் பேசினு ஆ காசுகி அம்மா
சாரி சாரிப்பா
ஆ முடிச்சுட்டே முடிச்சுட்டே ஆ முடிச்சுட்ட முடிச்சுட்ட இல்ல இல்ல பசிகல பசிகல ஆ நீங்க ஆ முஞ்சிச்சி முஞ்சிச்சி ஆ நல்லது நல்லது
பைத்திய முத்தி போ பானிபுரி
எப்டிருக்கு பரவால்லையா இப்போ
இல்ல வேற என்னப் மண்றது கொட்டுவ முட்யு
இப்ப நம்புளுக்கு அந்த விஷ்யம் அந்த இது புடிக்கிலனா கீய போட்டரல்ல
அப்ப காசு வேஸ்ட் ஆனா
இப்போ அப அதுக்கோச காசு கொசோ ந் காரமாக்குது சாப்டுவீங்ளா காசு நாளிக் சம்பாச்க்கிலா கா காசு நாளக் சம்பாச்சில்லா அப்பரொ உங்க மனசு கஷ்ட்மாயிட்ச்சனா காரம் போய் உள்ள போயிட்டு உங்களுக் ஏதாச்சு ஆயிட்ச்சன்னா
ம் ம்
ம் அப்பற் நாளிக்கு உங்குலு சம்பாதிக் முடிமா
கரேட்தா
ம் ம் அதுதா சொன்னே
நா வந்தா இது மைனசு
செரீங்க தோழி நன்றி தோழி
ஹாலோ நா வெச்சிருவாங்க